ஹலோ ஹலோ கேட்குதா
அஹ் ப்ரோ கேட்குதுங்கள
ஆஹ் கேக்குதுங்க ப்ரோ உங்களுக் கால் பண்ண எனக்கு கால் போல ப்ரோ எனக்கு இந்த முனு நம்பர் அது உங்க நம்பர் இல்லையா அது
ஆஹ் அது ஏன் நம்பர் இல்ல
இன்னாச்சு தம்பி சோக்கி ஊச்சி பரவல அதான் ப்ரோ கடைசியா என்ன ப்ரோ நம்ம பேசிட்டுருந்தோம் மறந்துருச்சு ஆ சாப்பிட்டேன் நீங்
கடைசிங் ஆ சாப் என்ன என்ன ஷ்பெஷலு
இங்க நா என்ன சாப்ட்ட கேட்டீங்களா ஸ்பெஷலா
ஆ என்ன சாப்டீங்க
முட்ட தோச போட்ட முட்ட தோச யாரயோ எறக்கி விட போறேனிங்களே யார ப்ரோ ஹலோ ப்ரோ
சொல்லுங்
ஹலோ ஹலோ
ப்ரோ இப்ப கேக்குதுங்களா
ஆ கேக்குது ப்ரோ யாரயோ எறக்கி விட போறேன்னு சொன்னீங்க
இல்ல ப்ரோ ஏன் ஃப்ரெண்டு வந்துருந்தான் ரூமுக்கு சரி அவன கொண்டு போயி ரூம்ல அவன் ரூம்ல டிராப் பண்ணிட்டு வந்துரலா அப்டின்னு வரும்போது நானே கூட்டிட்டு வந்துட்டே ஹாஸ்பிடிட்டல்லருந்து வரும்போது கூடிட்டு வந்துட்டு இங்க சமையல் செஞ்சு சாப் டோம் சாப்ட்டுட்டு செரி அதா அவனு டைமாயிடுச்சு இங்கே தூங்குடான்னே இல்ல காலைலே அவன் என்ன விட ஒரு மண் நேரம் முன்னாடி போனு டியூட்டிக்கு
ம்
அவன் எயிட் டு ஃபோரு நா நைன் டு ஃபையி செரி அனால செரி அவன கூட்டு போயி அப்டியே ட்ராப் பண்ணிட்டு வந்துரலா அப்டின்ட்டு போயிட்டு வந்தேன் அது நா பதினஞ்சு நிமிஷம் ஆவுன்ட்டு பாத்தா அது போயிட்டு வர்றதுக்கு டிராஃபிக்ல அர மண் நேரம் ஆயிடுச்சு
ம் நீங்க என்ன ஃப்ரோ சாப்ட்டீங்க
நா கோதும தோசையு முட்ட தொக்கும் ப்ரோ
ஹலோ
வந்தே அஞ்சு மணிக்கெல்லா வந்துட்டு ட்டே இன்னைக்கு வந்துட்டு ஆமாமா நாங்களே சமைச்சிரோ ப்ரோ வெளியலாம் சாப்ட்டு ஒடம்ப கெடுத்துக்கறது கெடயாது என்ன முடிதோ அத சமச்சு சாப்ட வேண்டியதுதா
ம்
ஆ அஞ்சு மணிக்குலா வந்துட்டே சரி சீக்கிரமா வந்துட்டோன்ட்டு சமச்சுட்டு அப்டே சாப்ட்டு அவே வந்தா கொஞ்ச நேர ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தே பேசிட்டு இருந்துட்டு செரி அதுக்கப்பறந்தா உங்களுக் மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்பற தா போய் வுட்டுட்டு வந்தே
ஆ ப்ரோ அவரு அவரு வந்துட்டாரு ஆ ப்ரோ கரெக்டா நா எப்ப ஃப்ரீ ஆனேனோ ஒண்ணு ரெண்டு பேரு சேந்து வந்துறீங்க அப்ற நா ஃப்ரீயா இருக்க நேரதுல மெசேஜ் பண்ணா ஃபிப்டீன் மினிட் சேரி வெயிட் வெயிட் அவரு ஒரு ஃபைவ் மினிட் சொறா நீங்க ஒரு ஃபிப்டீன் மினிட் சொல்றிங்க
பரவால்ல பரவால அதுல என்ன இருக்குது.
கால் பேச யாராவது வருவாங்களா ம் ஆனா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிலாம்
உங்களுக்கே தெரியல உங்க மெசேஜுக்கு பாத்து ரிப்ளை கூட பண்ணாமருந்த நான்
ஆமா ஆமா
அந்த டைம் ரொம்ப எனக் கொஞ்ச ஒர்க்கு ஒர்க் லோடு மத் த இதுல்லாம் கொஞ்ச இருந்தது அதுக்கப்புற நானே ஃப்ரீ ஆயிட்டு தா உங்களுக்கு பண்ணே
ஹும் உம் இது டெட்லைன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சந் தேதி சொல்லிருக்காங்கள நாளைக்கு
ஆமா
அது கன்ஃபார்ம் இல்லன்ற மாதிரி சொல்லிருந்தாரு அவர்
அது தெரியல ப்ரோ பாத்துக்கலா டெட் லைன் இருந்தா என்ன இல்ல னா என்ன முடிச்ச வரைக்கு முடிச்சதுக்கான வ வரது முடிச்சதுக்கானது வரப்போது முடிக்கலனா அது அவ்ளதா டா அவ்ட் ஆயிட போகுது அவ்வளதா அது ஒன்னு ப்ர
ப்ரோ ப்ரோ எனக்கு அமௌண்ட் வந்துச்சு ஒரு நானூத்தி தொண்ணூறு சில்ற தா வந்துச்சு எனக்கு
ஓக்கே
ஆ ப இன்னு அடுத்து வர்ல கேட்டதுக்கு இன்ன வெரிஃபிகேஷன் பேலன்ஸ் வெரிஃபிகேஷன் வந்துரு உங்களுக்கு எப்டியாது
இ ஆனா ஆனா அப்படிலா இல்ல ப்ரோ அதுதா ஓக் டோட்டல் இதுன்றாங்க ஆமா ஏன்னா நீங்க அந்த ஹ டேஷ்போட்ல பாத்தாலே உங்களுக்கு தெரியுல்ல ஃபைனலைஸ் ஆயிட்டு இருக் கு ஆனதுக்குப்புற நம்ம அதுக்கப்புற எப்படி இது பண்ணுவாங்க சும்மா சொல்றாங்க அது
ஆஹ்
அ
செரி செரி முடிஞ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசுறத பேசுவோ வர்ரது வர்ட்டும் அப்டியே
ஆமா அவ்ளதா ஏதோ ஒரு செலவுக்காகும்
ம் ஹும்
உம்
இது கடைசிய என்ன பேசுனோ நம்ம
கடைசியா என்ன பேசுனொ ஏதோ கேன்சர பத்தி பேசிட்டு இருந்தம் ப்ரோ கேன்சர பத்தி பேசுணோனு நெனக்கிற ஆமா அதாம் ப்ரோ புற்றுநோய்ன்றதென்னன்னா வர்ற எடத்தை பொறு துதா இருக்குது புற்றுநோய் வந்து ஜெனட்டிக்கா அதாவது ஜீன் மூலியமா அப்பா கிட்டந்து வரூ அம்மா கிட்டந்து வரூ அந்த மா ப்புல்லா கடையாது அது இயல்பா நம்மோ உணவு பழக்கத்தினாலேயோ இல்ல பழக்க வழக்கத்தினாலயோ வர்றத் தான் புற்றுநோய் வருதுன்னா வர்ற எடத்த பொறுத்து தான் வந்து அத வந்து சரி பண்ண முடியுமா சரி பண்ண முடியாதா இல்ல அது அப்படின்றதே வந்து முடிவாகும்
ஆஹ்
மார்பக புற்றுநோய் வருது இல்லே இல்ல சிறுநீரகத் புற்றுநோய் வருது அப்படின்னா அதுக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல ரத்த ரத்த புற்றுநோய் வருதுன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு ரத்த புற்று புற்றுநோய் வருதுன்னா ரத்த வந்து உடம்பு இரு எல்லா பாகத்துக்கும் போவோம் சோ அப்ப எல்லா இடத்துலயும் பரவுரதுக்கானா வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்குது இப்ப மார்பக புற்று நோயோ சிறுநீரக த்துல புற்றுநோயூம் வந்ததுன்னா சிறுநீரகம் நமக்கு ரெண்டு சிறுநீரகம் இருக்குது சோ அதனால என்னன்னா ஒண்ணுத வெட்டி எடுத்துறலாம் ஒன்னு வெட்டி எடுத்துட்டால இன்னொன்னு மூலியமாவே நம்ம இது பண்ண முடியும் அதே மார்பகமு மார்பகமும் நமக்கு வெட்டி எடுக்க முடியும்
ம் ம் ம்
அ ரத்தத்த நம்ம ஃபுல்லா வெளிய எடுத்துட்டு உள்ள இது பண்ணுறது அந்த மார்லா பாசிபுளான அதாவது ஒரு முயற்சியற்ற செயல் மாரிதா இருக்கூ
ஓகே ஒகே இது இப்ப இந்த கேன்சருன்றது எப்புடி ப்ரோ எந்த ஸ்டேஜ்லந்து எப்புடி ஆரம்புக்கூ அதோட எஃபெக்ட் இருக்கூ அவங்கோ ப்போ வந்தவங்க வாழ்வாதாரமா இருக்கூ அத பத்
இல்ல நறைய நம்ம நறைய கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் அதாவது முடிவு ஸ்டேஜ்லதா வந்து கண்டுபுடிப்பாங்களே ஏனா எந்த சிம்டம்மே இல்லாம தா ஸ்டார்ட்டிங்ல இல்ல ஸ்டாடிங்லா அங்களுக்கு எந்தவித அறிகுறியுமே இருக்காதுல்ல ஏதாவ்து ஒரு அறிகுறி இப்ப எனக்கு கண் லேசா ஜோரோ வந்துட்டே இருக்கு எனக்கு தலவலி வருது இப்ப மார்பக புற்றுநோய்னா எனக்கு அந்த எடத்துல வலிக்கிது கட்டி இருக்குது பெயின் ஓ ரொம்போ இதுவா இருக்குது எதாவ்து ஒரு சிம்டம்ஸ் இருந்தாதான் நமக்கு தெரியு
ஆ ஆ
இப்போ நீங்க ஒரு மாத்தர எடுத்துக்குறீங்னா உங்களுக்கு எதோ ஒரு பிரச்சன இருந்தாதா நீங்க மாத்தர எடுத்துப்பீங்க சும்மாவே டெய்லி போய் எடுத்துக்க மாட்டீங்கல்ல இப்ப எனக்கு ஜோரமோ தலவலியோ வாந்தியோ எதோ ஒரு பிரச்சன இருக்குது அத் அதனாலதா நீங்க போய் டாக்ட்ர பாப்பீங்க சும்மா போய் டெய்லி டாக்ட்ர பாக்க மாட்டீங்கல்ல
இல்ல வர்ஷத்துக்கு வர்ஷ நம்ம வந்து ஆ
இல்ல வர்ஷா வர்ஷ நம்ம என்ன தா ஹெல்த் செக்கப் பண்ணாலும் மாஸ்டரல் செக்கப் பண்ணாலுமே அதுல கேன்சர் ஸ்கிரீனிங் வராதுல்ல கேன்சருக்கான ஹை டெஸ்ட்லா வேற அதுக்கான காஸ்ட்டு இதுவுலா அதிகல்ல
அப்டிங்ளா
ஆமா அதனால எல்லா இதுவுலைலா கேன்சர் பாக்க மாட் டாங்க எதாவ்து ஒரு அப்னார்மல்ட்டி இருக்கு புரியல
எப்டி செக் பண்ணுவாங்க சும்மா
கேன்சருக்கு வந்து பெட் ஸ்கேனுன் ஒரு இது இருக்கு பெட் ஸ்கேன் ஓகேங்ளா அந்த பெட் ஸ்கேன் மூல்ய மதா வந்து கேன்சர் எந்த எடத்துல இருக்குன்றத கண்டுபுடிப்பாங்க
அதுக்கு செலவாகு எவளோ ப்ரோ தோராயமா செலவாகு
த நியூ க்ளியர் மெடிசன்ற ஒரு டாக்ட்ரு தனியா அதுக்குன்னு இருப்பாங்க
ஓகேங்க
அத வச்சுதா வந்து கண்டுபுடிக்க முடியு
ம் தோராயம எவளோ செலவாகு ப்ரோ அந்த இதுக்கு செக் பண்றதுக்கு மட்டு
அதாவ்து தலைக்கு மட்டு பெட் ஸ்கேன் எடுக்றதுனாப் பதுனஞ்சாயிர்ருவா
ஆ
தலை கழுத்துல இருந்து வயிற்று பகுதி வரைக்கு எடுக்றதுக்கு முப்பதாயிர்ருவா தலைக்கி கீழ கழுத்துல இருந்து வா வயிறு ஆ வயிறு வரைக்கு எடுக்றதுக்கு முப்பதாயிர்ருவா
ஆ செரி
தலையில மூளை மட்டுந்தா அதனால அதுக்கு ஒரே ஒரு பாகோந்தா இப்போ வ வ கழுத்துக்கீழ வந்து குஷ் சிறுகுடல் இருக்குது பெருகுடல் இருக்குது இதயம் இருக்குது நுரையீரல் இருக்குது எவ்வளவோ இருக்குதுல்ல அ ஒரு ஒரு உறுப் தனித்தனியா பாக்கணும் அதனால வந்து அ கீழ வரைக்கும் முப்பதாயிரருவா தொட இது இடுப்புல இருந்து தொட காலு முட்டி அதுக்கெல்லா சேத்து இருவதாயிரருவா ஓல் பாடி மொத்த முழு உடலையும் பெட்டு எடுக்கணும் அப்டின்னா அறுவத்தஞ்சாயிரத்துல இருந்து எழுவதாயிரம் ஆவும்
டெஸ்ட்டு எப்டி புரோ நடக்கும் பிளட்டு ஒவ்வொரு
டெஸ்ட்டு நம்ப நார்மலா நார்மலா நார்மலா வந்து சிடி ஸ்கேனு எம் ஆர் ஐ ஸ்கேனு அந்த மாரி ஸ்கேன் தா அந்த மாரி ஸ்கேன்னு மிஷின்ல தா அனுப்புவாங்க ஆனா என்ன ஒன்னு நம்ளுக்கு ரத்த குழாய்ய ரத்தநாளத்து வழியா நம்ளுக்கு வந்து ஒரு டை ஒண்ணு இன்ஜெக் பண்ணுவாங்க
ஓகே ஆஹ்
அன் ட்ரஸ் டை அந்த டை தா வந்து ஆஹ் போய் எல்லா ரத்தத்து மூலியமா எல்லா ஒடம்புல இருக்க எல்லா பாகத்துக்கும் போகும் அந்த டை போய் படும்போது தா வந்து இது கேன்சர் செல்லு இது கேன்சர் செல் இல்ல இது கொழுப்பு கட்டி அப்டின்றது தெரிய வரும்
ஓகே ஓகே உம் புரோ ஆஹ் ஆக்சுலா இந்த கேன்சருன்ற விஷயோ பாத்தீங்கன்னா எப்பத்துலந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவ்து நம்ப ஆதி காலத்துலந்தே நம்ப தமிழர்கள் வாழ்ந்த கால்
இல்ல ஆதி காலத்துல ஆதி காலத் துலயு கேன்சர் புற்று நோய்ன்றது இருந்துருக்கூ அப்போ வந்து அந்த அந்த அளவு க்கு தொழில்நுட்பமா அந்த அளவுக்கு இதுவோ கெடையாதுல்ல அது என்ன வகையான கிருமின் குறதே ஐடென்டிஃபை பண்ற முடியாத அளவுக்கு தா அப்ப இருந்த டெக்னாலஜி அதுக்கப்பறோ தா அதுக்கு வந்து கேன்சர்ன்னு ஒரு பேர் வெச்சாங்க இப்ப இருக்குற எல்லா நோயுமே அப்பேய்யுமே இ இருந்திருக்கூ அப்போ உணவு பழக்கத்துனால அது கொஞ்சோ கம்மியா இருக்கலா ரொம்போ வ வயசானவங்களுக் வர்ற மாரி இருந்திருக்கலா.
ஹ்ம் ஹ்ம் ஹ்ம்
ஆனா வந்து இருந்திருக்கு. கண்டிப்பா இருந்திருக்கு.
இன் இன்னோரு விஷ்யோ இப்ப வரைக்கு அதுக்கு மருந்து கண்டுபிடிக் க்கல அப்டின்னு சொல்றாங்க உண்மயா ப்ரோ
மா அதாவ்து கேன்சர் வந்துட் டா தடுக்கு அதாவ் ந்து இன்னு பரவாம தடுக்கறதுக்கான மருந்து இருக்குது.
உஹ்ம்
அத வந்து அஹ வந்த முழு இதுவுக்கு அஹ் போ முழுசா க்யூர் பண்ற துக் மருந்துகள் இப்போ வரைக்கு கெடையாது. அதே மாரி நம்ம போலியோ வேக்சினு, அந்த மாதிரி ஆஹ் ஹெப்படைட்டிசு அதாவது மஞ்சக்காமால தடுப்பூசி அந்த மாரி வந்து கேன்சர்க்குனு ஒரு தடுப்பூசி கெடையாது.
ஆஹ்
அந்த மாரி தடுப்பூசி இருந்துனா தடுப்பூசி முன்னாடியே கொழந்தேலயே போட்டாங்கன்னா யாருக்கு கேன்சர் வரப்போறது இல்லல்ல
உஹ்ம் உம் இது என்னொரு விஷ்யோ கேன்சரு ஒருத்தங்கள்க்கு வந்து வந் வந்தது வந்து ஸ்டார்ட்டிங்ல தெரியாது. காலப்போக்ல நல்லா ஹய்யானக்கு அப்றோதா தெரிது. ஆஹ அந்த அந்த ஹையானதுக்கப்றோ ஃபர்ஸ்ட் என்ன சிம்டம்ஸ் காமிக்கு ஃபஸ்ட்டு அத நல்லா அதுக்குளேவா
ஆஹ
ஆஹ் செர் ஓகே ப்ரோ
கூப்பட்ற நீங்கக் நீங்க கூப்டுங்க.